ஹலோ கேக்குதுங்களா ஆ கேக்குதா
நீ எப்டி இருக்க
ஆ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சே நீ
ம் ஆ சாப்ட்டாச்சு
ஓ செர் செரி என்ன சாப்ட்டே
ஆ இன்னைக்கு ஃபிஷ் கொழம்பு பிஷ் ஃபிரை ம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நான் சாப்பாடு ரசம் கொழம்பு கூட்டு அந்த மாதிரி ஆமா வீட்டுல எல்லாம் நல்லா க்காங்களா
ஆ நல்லாருக்காங்க ம் நீங்க மீன் கொழம்பு எப்டி வெப்பீங்க ஒரு சில பேர் வந்து கூட்டி அப்டி வப்பாங்க அடுப்பல ஏத்துவாங்க ஒரு சில பேர் தாளிச்சு வெப்பாங்க நீங்க என்ன மாதிரி வைப்பீ ங்க
நா தாளிச்சி தா வெப்பே
ஓ ஓகே ஓகே கி இல்ல அந்த ம் ஆஆ
ஏனா பசங்கல்லாம் அததான் நல்லா சாப்பறாங்களா
ஆ
அதனால அதவே பண்ணிடுறோ கொழம்பு மோஸ்டா வெக்கறத்தில்ல
வைக்கிறதில்ல ஓன்லி ஃபிஷ் ஃபிரை அப்போ அதுக்கு ஊத்துறதுக்கு சாதத்துக்கு ஊத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க
அது வேற ஏதாவது கொழம்பு வச்சுட்டு அத சாப்பிட்டு ட்டு அ ஃப்ரை மட்டு சாப்பிடுவாங்களா அதனால் கொழம்பே வெ வெக்கிறது இல்ல ஃப்ரையே சாப்பிட்டுருவாங்க
ஆ ஓகே ஓகே
ஆ நீ எப்டி கொழம்பு வெப்ப
நா தாளிச்சுதான் நம்ம வெங்காயம் தா வந்து நாங்க வந்து ஆட்டி வெப்போ மிக்சியில வந்து தக்காளி வெங்காயத்தை அரைச்சிருவே அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெய் ஊத்தி ஆ கடுகு வெந்தயம் போட்டு அ வெங்காயம் போட்டு அந்த அரைச்ச விழுதையு சேத்து ஆ நம்ம வந்து இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்டியே புளி ஊத்தி மசாலா மசலா கொத்தமல்லி மசாலா இருக்குல்ல அது திருச்சு வச்சிருப்போ வீட்ல இந்த கொழம்பு மசாலானு சொல்லுவாங்கல்ல அது ஆமா அது போட்டு அப்டி கொஞ்சோ கொதி வந்தோடன்னே மீன் போட்டு தேங்கா ஊத்துவோ நாங்க உங்க சைடு தேங்கா ஊத்துவீங்களா ஒரு சில பேர் தேங்காய் பால் ஊத்த மாட்டாங்க மீனுக்கு
ஆ நாங்கல்லாம் ஊத்துறது இல்ல
ஊத்துறதுல ஆ நாங்க வந்து ஊத்துவோ ம் தேங்காய் பால் ஊத்தி அப்டி ஆ ஆ நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு நம்ளுக்கு வந்து கொஞ்சோ எவ்ளோ ஆணு நா நெறைய வேணும்னா அது தக்குன்ன தேங்கா கொஞ்சோ நெறைய ஊத்தி பாத்து போட்டோம்னா நல்லா இருக்கு கடைசியில உப்பு பாத்துட்டு எறக்குனா சூப்பரா இருக்கு ஆ ஆமா ஆமா மோஸ்ட்லி வந்து எங்க வீட்ல வந்து இந்த வறால் மீனு சொல்வாங்கள்ல
ஆமா
ஆ அந்த மீனு தா அதிகமா வாங்குவோ ஏனா அதுதா கொஞ்சோ முள்ளிருக்காது சின்ன கொழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி குடுக்கவும் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும் ஆமா மத்தபடி கடல் மீனும் வாங்குவோம் ம் ம் அப்பிடியா கடல் மீன்லா சாப்ருக்கீங்களா
அந்த மீன் நல்லா இருக்குமா
ஆ வறால் மீன் சூப்பரா இருக்கு பட் ரேட் வந்து ஒரு கிலோவே வந்து ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா அந்த மாதிரி வரு ரேட் வந்து கொஞ்சோ கூட தா ஆனா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு முள்ளும் வந்து அந்த மாதிரி அந்த அளவு இருக்காது முள்ளு அதிகமா
அ ஓ ஆ
ஆமா ஆமா ஆமா சிஸ் நீங்க என்ன கொழம்பு வச்சீங்க சாம்பாரா
சாம்பார் தா முருங்கா கத்திரிக்காலா வச்சு ம் சாம்பார் வச்சே ரசோ ஆ வெச்ச அதுக்கப்புறோ கு கூட்டு வெச்சுட்டு
ட்டு
எனக்கா இந்த அந்த பேர் கொத்தவரக்கா
ஆ ஓகே
அதெல்லா போட்டு கூட்டு வச்சு எல்லா காய்கறி எல்லா சேத்து போட்டு வச்சு
ஓ சூப்பர் சூப்பர் ம் கொழந்தைங்கள்லா சாப்டுவாங் ங்களா உங்க கொழந்தைங்கள்லா கா கூட்டு அந்தமானி சாப்டுவாங்களா
ஆ எல்லாத்துமே குடுக்குறேனா அது இல்லன்னு இது வேண்டான்னு சொல்லற்தில்ல எல்லாத்தியு சின்ன வயசுலருந்தே குடுத்து பழகிட்டேனா
ஓ சூப்பர் ம் ம்
ஆ அதனால வேண்டாங்கிது
இல்ல ஆ ஆ என்னோட பசங்க சாப் பிடவே மாட்டாங்க காய்கறியே பொரியல் எதுவும் கூட்டு வச்சாலுமே சாப்ட மாட்டாங்க நா வந்து சோறு சாதத்தோடு அப்டியே வந்து சேத்து சேத் டுத்து குடுப்பே பெனஞ்சு பெனஞ்சு குடுப்பே அப்டின்னாலு இப்டி கையில எடுத் தெடுத்து தருவாங்க இது என்னது இது என்னது அப்டின் சொல்லி
ஆமா ஏன் இப்பை யாருமே காய்க்க கீரெல்லா குட்த்தா சாப்பிறதே இல்ல
சாப்பிட்றதே இல்ல ஒன்லி இந்த முட்ட மீனு சிக்கனு இந்த மாதிரிதா அவங்களுக்கு ஓடிக்கிட்ருக்கு
நோ நா எல்லாத்தையு சின்னதுலந்தே எல்லாத்தையும் சாப்ட மாட்டாங்கன் அம்மா சொ சொல்லிட்டே இருப்பாங்ளா
ம் ம் ம்
சின்னதுலயே பழக்கிட்டே ஆனாலு இப்ப ஒரு ஒரு கீர சாப்ட மாட்டாங்க ஒரு ஒரு ஒரு காய்சறி போட்டா சாப்ட மாட்டேங்கிறாங்க
ஆமா அதா நீங்க வந்து கீரைய வந்து இந்த சப்பாத்திலயெல்லா இப்போ பெனஞ்சு அப்டில்லா சொல்றாங்கள்ல அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாக்க வேண்டியன இந்த கீரைய வந்து ஆ
பாட்டுலயே பெசஞ்சு குடுத்தா சாப்டுவாங்க நெய் போட்டு கீர மட்டும் கொழம்பெல்லாம் ஊத்தாம கீர மட்டு நெறைய வெங்காயம் போட்டு செஞ்சா கீர நல்லா டேஸ்ட்டா இருக்குமா
ஆமா ஆமா ஆம்
ஆ அத பெசஞ்சு குடுத்தா சாப்பா சாப்பாடு குடுத்தா சாப்டுவாங்க
ம் ம்
ம் இல்லன்னா தனியா கீர தனியா வச்சு சாப்ட சொன்னா சாப்டவே மாட்டாங்க அப்டியே இருக்கு பிளேட்ல
ஆமா ஆமா ஆமா அப்டித்தா இங்கயு ஓடிக்கிட்டு இருக்கு
ஆமா ஆனா நான்வெஜ்ன்னா நல்லா சாப்டுவாங்க
ஆமா அது என்னவோ கரெக்ட்டுதா ஃபிஷ்ஷு இப்ப இன்னைக்கு மதியோ ஃபிஷ்ஷு தான பிரச்சன இல்ல ஃபிஷ்ஸு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி குடுத்துட்டே சாப்டாங்க மத்தபடி இந்த வெஜ் வெஜ்ஜு வைக்கிற டயத்துலா மட்டுதா ரொம்ப தலவலியா இருக்கு என்னடா இது எப்டிதா சாப்ட போறாங்க அப்டின்னு ஆனா அந்த டைத்துல வந்து முட்ட அந்த மாரி எதாச்சு இருக்கு முட்டைய வந்து அதுலயே வந்து ஒரு பைய வந்து முட்ட பொரிச்சு சாப்டுவா ஒரு பைய வந்து முட்டைய அவிச்ச முட்ட இருக்குல்ல அந்த அவிச்ச முட்ட சாப் வோங்க அதுலயு ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்டு
ரெண்டு என்ன செஞ்சாலு ரெண்டு பேர் தனித்தனியா செய்ணு ஒர்த்தருக்கு ஒன்னு பிடிக்கு ஒர்த்தருக்கு புடிக்காது
அதேதா அதேதா அதே மாதிரி இந்த காலேல அப்டினா பூரி அந்த மனி சாப்டுவாங்க பூரி சாப்ட்டம்னா அது வந்து டீல முக்கி இது சாப் சாயா சாயால முக்கி சாப்டுவாங்க குருமா ஆணோ இந்த சா கறிசால்னா அந்த மாரி வச்சம்ன்னா சாப்ட மாட்டாங்க அவுங்களுக் வந்து சாயா வேணு டீ வேணு டீ இருந்தோன்னா பூரிய வந்து சாப்ட்டுட்டு போயிருவாங்க
ஓ அப்போ மசாலால்லா தேவல்ல அவங்களுக்கு டீ மட்டு இருந்தா போது
கரெக்ட் கரெக்டு அதேதா காலேல வந்து பிரச்சன இல்ல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்க எது என்னடா இன்னைக்கு குடுக்லா அப்டின் யோசிக்கிற டையத்ல இந்த பூரிதா ஃபஸ்ட் வந்து நிக்கு பூரி பூரி சுட்டு கோதுமைல தா நா சுடுவே மைதா மாவுல சுட மாட்டே கோதும மாவுலதா பூரி சுட நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு அது சுட்டு டீய போ போட்டு வச்சுட்டம்னா அவ்ங்க கைட்டே சாப்ட்டு எஞ்சிருவாங்க சின்ன பசங்க தானே ஒரு பையனு க்கு ஏழு வயசு ஆவுது ஒரு பையனுக்கு இப்பதா மூன்ற வயசு ஆச்சு சின்ன பசங்கதா அவங்க வந்து பூரிங்க போது அவங்களாவே சாப்டேங்ளா மத்தபடி இட்லி தோச இடியாப்பங்க போது நம்ம உக்காந்து ஒரு மண் நேரோ வந்து குடுக்கணு சாப்பாடு ஆமா அதுவுமில்லாம செல்லு இல்லனா சாப்புடவே மாட்டாங்க
ஐயோ இப்போ எல்லா கொழந்தைங்ளு அது பழகிட்டாங்க செல்லு இருந்தாதா சாப்டுவ இப்ப அங்க இல்ல டிவில சுட்டி டிவி போட்டாதா சாப்டுவாங்க
ம் ஆமா ஆமா நா ம்
அக்கமா ஆயிடுச்சு திட்டுவாரு வீட்டுக்காரரு
ஆ எங்க வீட்லயு அதேதா வீட்டுகாரு திட்டதா செய்வாங்க அந்த காலத்துலேலா உங்களுக் எப்டி சாப்பாடு ந்தாங்க அங்க போய் கூப் அப்டியே நம்மள வந்து வெளில வுட்டு அப்டிதானே சாப்பாடு தருவாங்க இப்ப வந்து வெளிய உட்டு நம்மளு குடுக்க எங்க டையம் இருக்குது நம்ம சீக்கிரமா குடுத்து முடிக்கணு அடுத்த வேலய பாக்கணு அப்டிதான நெனைக்கிறோ
ஆமா இப்போ நம்மளுக்கே வேல இப்போ வெக்கேஷன்லால கொஞ்சோ நேர செலவு உக்கார கூட முடியல நம்ளால ஆ கிச்சன்லயே நின்னுட் அப்டியே இருக்கறது தா வேல நம்மளுக்கு
ஆமா ஆமா நம்ம சின்ன கொழந்தையா இருக்குமோது நம்மளுக்கு என்ன சாப்பாடு தந்தாலு நம்ம வந்து வேண்டான் சொல்லாம நம்ம சாப் ட்ருவோ எதுமே சொல்ல மாட்டோ ஒதுக்க மாட்டோ ஆனா இப்புள்ள பிள்ளைங்களுக்கு வந்து இது வேண்டா அது வேண்டா இது வேண்டா அது வேண்டாங்கும்போது து என்ன பண்றதுன்னே தெரியல சோ மொபைல கொடுத்தாவது சாப்பாட வ க்கணு அப்டின்தா தோணுது
ஆமா எதா கொஞ்சோ சாப் ட்டா போதுமே இந்த மாதிரி தா இருக்கு சாப்டாம இருக்குறதுக்கு ஃபோன் ச்சா கொஞ்சோ சாப்டுவாங்களே அந்த மாதிரி நம்மளுக் மைண்ட் செட் போயுது ஆனா அத பாத்தா ந நாளைக்கு அதே கேப் ப்பாங்கன்னு இது வந்து நம்மளுக்கு அவ்ளோ தெரியமாட்டேங்து
அதேதா அதேதா ம் எ வீட்டுல்லா ரெண்டு மொபைல் இருக் கு ரெண்டு மொபைல் நா வெளில எங்க போனாலுமே ரெண்டு மொபைல தூக்கிட்டு போவே ஏன்னா ஒரு மொபைல வச்சு ரெண்டு பேர் பாக்க மாட் மாட்டாங்க சண்ட வரு ஏனா இவங்க ஒன்னு பாப்பாங்க அவங்க ஒன்னு பாப்பாங்க அவு அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர்றதுனால ரெண்டு மொபைலு வச்சிருக்க
இது வேற பாரே ஒன்னு பாக்குறதுல அவ பாத்தா அது வேண்டா வேற திருப்ப சொனா அதுதா சண்ட தா ரெண்டு பசங்க இருந்தாலே சண்ட தா அது வேணு இது வேணுன்
ம் அதேதா அது வந்து கொஞ்சோ பைய வந்து பெருசா வளந்துட்டா சின்ன பையனா ஓகே இவங்க ரெண்டு பேர் வந் து ரெண்டு வயசு வித்தியாசோ அப்டிங்கும்போது ரொம்ப சண்ட வரு எதுக்கெடுத்தாலு சண்ட இ இப்போ ரீசண்டா கூடயே வந்து ஃபர்ஸ்ட் பையனுக்கு பர்த்டே வந்துச்சு அவனுக்கு கிஃப்ட் குடுத்தா இவ எனக்கு கிஃப்ட் இல்லயா அது எனக்கு கிப்ட் வேணுனு ஒரே அழுக அ அதனால ரெண்டு கிஃப் டு ரெண்டு கிஃப்ட்டுதா எடுத்துதா குடுத்தே
அ
ஆமா மா
எல்லாம் எல்லா சின்னக் கொழந்தைங்கனால ஒருத்தருக் வாங்னா ஒருத்தருக் இல்லையே அப் அந்த மாதிருக்கு
ஆமா அதே மாதிரி பர்த்துடேக்குப் ட்ரெஸ் எடுத்தாலுமே இவம் பர்த்துடேக்கு அவம் பர்த்துடேக்குனாலு இவனுக்கு ரெண்டு பேருக்குமே சேமா ட்ரெஸ்
ஆமா அ இல்லனா அழுவாங்க ஒருத்தர விட்டு ஒருத்தர் எட்த்தா ம்
ம் அதேதா அதே
கு அவங்க கொஞ்சோ பெரியவங்க ஆனா தெரியாது இப்ப சின்ன கொழந்தைங்னால அத்னால அடம் பிடிக்கிறாங்க ஒருத்தர்க்கேத்தா ஒருத்தர்க்குனு
அதத்தா நானுஞ் சொல்லிட்ருக்கே ஓகே சிஸ் நா அப்றோ அடிக்றே ஆ
ஆ சேரி அப்போ
ஆ ஓகே பாய்